ஹலோ
ஹலோ கேக்குதுங்களா
ஆஹ் கேக்குதுங்க
ஆஹ் ஓகே எப்டி இருக்கீங்க நா
அஹ் ஆஹ் நா நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க க
ஆஹ் நல்லா இருக்க இப்ப நம்ம என்ன தலைப்ல பேசலாமனு ஏதாச்சி
நீங்களே நீங்க என்ன பேசறீங்க நீங்க என்ன ஓ சாய்ஸ் சொனா சார்
சரி ஓகே நம்ம தமிழருடைய பண்பாடு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க தமிழர்களுடைய பண்பாடு கலாச்சாரம்
உம் நீங்கலே சொல்லுங்க எனக் தெரியல
ஆஹ ஓகே நம்மளுடைய நம்மளுடைய தமிழருடைய கலாச்சார டம்ரது வந்து நம்ப நம்பளுக்காக நம்பளுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு அறிவு இல்லைன்னு தா நினைக்கிற நம்பளுக்கு வந்து அந்த கலாச்சாரத்த பத்தி த்தி ஒரு சிந்தனை இல்லைன்னு நினைக்கிற நம்ப நம்மளுடைய தமிழர்களோட நம்முடையா கலாச்சாரம்ன்றது வந்து ஒரு ஒரு எப்படி மரியாத செலுத்துறது ஒரு பொருள் நம்மளுக்கு தந்துச்சுன்னா ஏதோ ஒண்ணு நம்மளுக்கு ஒண்ணு விளந்தச்சு நா அதுக்கு வந்து நம்ம எப்படி நன்றி கூறுறோ எப்படி நன்றி தெரிவிக்கிறோ அப்படின்ற பத்தி இருந்துச்சு கே நீங்க நீங்க ஏதாச்சு சொல்லுங்க
இப்போ பகுத்தறிவ பத்தி நீங்க சொல்றேன்றீங்க இப்போ பகுத்தறிவனா மத்தவங்க இப்போ இப்ப நம்மளுக்கு தெரியாது ஒண்ணுமே இல் நம்ம தெரிஞ்சது மத்தவங்க சொல்லி் கொடுக்கறதுதா பகுத்தறிவு
நீங்க பகுத்தறிவுன்னனு நினைச்சிருக்கீங்க தமிழ் தமிழருடைய பண்பாடு சொல்றேன் நான் பண்பாடு கலாச்சாரம் நம்மளுடைய கலாச்சாரம் அந்த மாதிரி கேக்குதுங்களா நா பேசுறது கேக்குதுங்களா உங்களுக்கு ஆஹ்
உம் தமிழ் ஒரு பண்பா பா இப்ப இப்ப இப்ப இருக்கு ஜென்ரேஷன் சொல்றன்னா இப்போ எனக்கு இந்த ஜென்ரேஷன் சொல்ற கொஞ்சோ செரி இல்லனு தா நா சொல்லுவ ஹலோ
ஆஹ் கேக்குது சொல்லுங்க
ஆஹ் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ஆளுங்கக்கு சரியலதா சொல்லுவ ஏன் கேட்டுங்களா இப்போ இப்ப நம்ம ஒண்ணு பகுதறிவு என்ன கேட்டு என்ன சொல்லி வந்தா அவங்க ரெஸ்பான்ஸம் பண்ண மாட்ட இருக்காங்க நம்மளுக்கு என்ன தெரியுது ம மொத்த கிட்ட என்ன சொன்னா அவங்க புரிஞ்சுக்க மாட்டிக்கிறாங்க செ செய்யவு மாட்டிருக்காங்க
நம்மளுடைய கலாச்சாரத்துல ஒண்ணு முக்கியத்துவமா இருக்கிறது வந்து இந்த தைப் பொங்கல் திருநாள்ல வந்து நம்ம இந்த ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கலாச்சாரத்த நம்ம வச்சுட்டு இருந்தோ அந்த கலாச்சாரத்த வந்து முடுக் இருக்கு போது நம்ம எப்டி கொந்தளிச்சோ அந்த கலாச்சாரதுக்கு காக எல்லாருமே ஒன்று சேந்து ஒரு கடற்கரையில ஒன்று சேர்ந்து எல்லாருமே வந்து அதுக்கான ஒரு அங்கீகாரத நம்ம கொடுக்குறோல நம்மளுடைய தமிழர் பண்பாட்ட நம்ம பின்பற்றிட்டு வரணு நம்ளுக்கு அடுத்த தலைமுறை தலைமுறை முறையினரு வந்து நம் அதை வந்து பின்பற்றணு அப்டின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த ஜல்லிகட்டுக்கான ஒரு அங்கீகாரத கொடுக்குறோ இப்ப அதுக்கான ஒரு அரசாங்க த்துல இதுக்கான ஒரு மதிப்பு வந்துருகுங்கள இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சு
எஸ்
கேக்குதுங்ளா
கேக்குதுங்ள
ஆஹ் கேக்குது நீங்க சொல்லுங்க
நம்ப நம்போ ஒரு மொகம் கலைச்சார நம்ப சொல்றது பாத்தீங்கன்னா நம்போ நம்ம சென்ட்ரல் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது பாத்தீங்கள
ஆமா
அவுங்க என்ன சொல்ற அவுங்க அவுங்க நம்ம ப்ராசஸ்சு அது வேணான்னு அப்டின்னு சொல்றாங்க புரிதுங்களா து தில்லிகட்டி நம்ம ணா ன அதுக்காக நம்ம போரானோ
உம்
புரிதுங்களா
ஆமா
ஆமா அது அவுங்க என்ன சொல்றாங்க ஜல்லிக்கட்டு வேணான்னு அதுக்காக நம்ம போனனு எதுக்காக போனான்னா ஆஹ் அவுங்க நம்ம மொழி திணிக்க பாத்தாங்க
உம்
இப்ப இவுங்க கலாச்சல கொண்டு வட்டா நம்ம என்ன பண்ணுவாங்க செய் வாங்க இப்போ நம்ம மொழி இதெல்லா நம்ம பேசிக்கான மொழிகள கலாச்சல எல்லா ஸ்டாப் பண்ணிட்டு அந்த மொழிய தி திணிக்க பாக்றதுக்குதா அவுங்க அந்த மாதிரி போட்டது இது மாதிரி வேணா டெல்லிக்கட்டு வேணா எதுமே வேணா
அப்டின்னு சொல்லுது இப்ப நம்ம கலாச்சாரத்திலியு வந்து இப்ப நம்ம கலாச்சாரத்திலே வந்து பொங்கல் திருநாள்னா வந்து நம்ம பானய் பானய வச்சு மண்பானய வச்சு நம்ம செய்றது கரும்பு வச்சு செய்றது இப்ப இதெல்லா வந்து படிபடியா கொறஞ்சிருச்சு ஒரு ஒரு வீ ட்லே வந்து கேஸ்ல பண்ணி நா கேஸ்ல வந்து ஒரு ஸ்டீல் ஒரு ஸ்டீல் பாத்ததுல வச்சு நம்ம பொங்கல் பொங் பொங்கிலா அப்டின் சொல்றாங்க அப்பல்லா இருக்கவங்க வந்து இந்த மண்பானைய செஞ்சு அந்த மண்பானையில அவுங்ளோடிய நெலத்துல வெளஞ்ச நெல்லு அவுங்க நெலத்துல வெளஞ்ச காய்கறி என்னென்ன காய்கறி வெ வெளஞ்சிச்சோ அதெல்லா அதெல்லா வெச்சு வந்து ஒரு சூரியனுக்கு நன்றி தெரிவிக்க விதமா வந்து இருந்துச்சு இப்ப வந்து அது இல்ல அது வந்து அப்டியே மறைஞ்சிடுச்சு இப்ப வந்து நெலத்துல வந்து இந்த பயிர் பயிரிடுற முறையே வந்து ரொம்ப கம்மியாயிடுச் நம்ம கலாச்சாரத்துல வந்து இந்த பயிர் த வந்து ஒரு முக்கியத்துவமாதா இருந்துச்சு இப்ப இந்த விவசாயன்றதே வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு நம்ளுடைய நம் நம்மளு நம்ம இருக் இருக்கக்கூடிய இடத்துல வந்து இது ரொம்ப கம்மமியிடுச்சு. நீங்க அதுக்கான எதனா முயற்சி எடுத்திருக்கிங்களா? நம்மளுடைய கலாச்சாரத்த பின்பற்
மை பின்பத்துனா இப்ப வில்லேஜ் ஆளுங்கலா அப்டி கண்டிப்பா செய்வாங்க. இப்ப சிட்டியிலயிருக்கவுங்க, அவ்ளவு எடுத்து செய் மாட்டாங்க. ஸ்டவ்லல வெச்சு அத பொங்க வெச்சு சாமி கும்புடுவாங்க. எங்க நா ன் எங்க வீட்டு பொறுத்தவரைையும் நான் அப்படிதா பண்ணி வெச்சிருக்கே. பொங்கல்ல அ பண்ணி நம்ம நம்பல் கலாச்சாரோ எப்படி இருக்கு. அப்டி அதுவே வெ வெச்சு தா நம்ப நீ ஏ-ஏன் எடத்துல இருக்கவுங்க கிட்ட நா அப்படிதா சொல்லியிருக்கே. சிட்டிலதா நம்ம நாங்க இருக்கோ நாங்க அப்டிதா பண்ணி- வில்லேஜ் நாங்க வில்லேஜுக்கு போயிடுவோ பூப்பனூர்னு வில்லேஜ் ஒண்ணு, அங்க போய் தா நாங்க பண்ணுவோ ச் அ எங்க ஃபேமிலி மு மொத்தமா கூப்ட்டு அத எல்லாமே பண்ணி அவுங்கவுங்க வெளில நா வெளில இருப்பாங்க போட்டு பொங்கல் அன்னிக்கே அப்டிலா வந்து ஃபேமிலியோட பண்ணி பண்ணி வெச்சிருக்க.
ஆ ஓகே கேக்குது ஆ அதே மாதிரி நம்ம கலாச்சாரத்துல வந்து நறீய இருக்கு. இது ஒண்ணுதா அப்டீனு சொல்ல முடியாது. ஒரு தீபாவளி ஆவட்டோ எல்லாமே வந்து, நம்ம கலாச்சாரத்துல இந்த மாவெலி சுத்துறது அந்த மாதிரி சொல்லிட்டு நறைய இருக்கு நம்ம கலாச்சாரத்துல. நம்ம கலாச்சாரத்த பொறுத்த இதுவே நம்ம கலாச்சார உடை சொல்லிட்டு புடவை வேஸ்டிஷர்ட்டு இந்த மாதிரிலா நம்ம வந்து வெச்சுட்டுருந்தோ. இப்ப வந்து இந்த புடவை கட்ற இதே வந்து ஒரு, பெண்கள் வந்து புடவை கட்டுரதே வந்து ஒரு பெரிய அரிய இதுவா இருக்கு அவுங்களோடைய உடை அமைப் இப்ப வந்து எல்லாமே மாறிடுச்சு நினைக்கிறேன் நானு நம்ம வெளிநாட்டவர்கள் வந்து உள்ள வந்து நம்ம வெளிநாட்டவர்கள் மாதிரி மாறினும், நம்ம வந்து இந்த மாதிரி வெள்ளையாிடணும் அந்த மாதிரி சொல்லிட்டு வெளிநாட்டு பொருள் வந்து ரொம்ப ரொம்ப பயன்படுத்துறாங்க. நம்ம நாட்டுல என்ன இருக்கோ அது அத வெச்சு நம்ம பயன்படுத்தி டீப் நம்மளுோடைய ஒடம்ப பாத்துக்குற பாத்துக்காம தீங்கு அ தீங்கான பொருள்கள் வந்து ரொம்ப பயன்படுத்துறாங்க.
அ அ அ அ ஆம்மா
இப்ப நம்ப ம் நம்ப நாட் உம் சொல்லுங்க
நீங்க சொல்லுங்க
நம்ப நா நம்ப நாட்ல நம்ப நாட்ல விளையிற இந்த தக்காளி ஆகட்டும் இந்த தக்காளியே வந்து முதல் வகுப் இப்ப வந்து நம்ம ஏற்றுமதி தான் பண்றோம் நம்ளுக்கு சொல்லிட்டு நம்ம எதுவுமே வெச்சுக்கல ஓகேங்லா முதல் தாரத்த வந் ந்து நம்ப ஏற்றுமதி தா பண்றோம் நம்ப கடைசியில இருக்கிறது தா நம்ளுக்கே நம்ப நம் நம்மளுக்கு நம் நம்ப சாப்புட்றோ அவுங்க இங்க இருக்கவுங்க இப்ப நம்ப நாட்ல வெளையறத வச்சே வந் ந்து நம்ப நம்ம நம்ளுடைய உடல் நல ப பாத்துக்கலா இல்லயா ஒவ்வொரு வீட்லியூ வந்து நம்ப நம் நம்ள் க்கு தேவையானத வச்சுக்கிட்டோனா அது நம்ளுக்கு நறைய யூஸ்ஃபுல்லா இருக்கோ நம்ளுடைய காசூ நம்ப சிக்கனம் பண்ணிக்லா இப்ப வந்து நறைய பேர் சிட்டிலருக் யுங்களும் வந்து மாடி தோட்டம் அந்த மாரிலா பண்ணிட்டு இருக்காங்க நீங்க அந்த மாதிரி ஏதாச்சு மாடி தோட்டம் அந்த மாதிரி பண்ணிர்
ஆ நா நா எங்க மாடி தோட்டத்துல நாங்க ஒரு அந்த அ த அ டம் அந்த தக்காளி டம் மொளகா அது மாரி நா பண்ணி வச்சிருக்கே கேக்குதுங்களா
கேக்குது நீங்க பேசுறது பின்னாடி வந்து ஸ் சவு சவுண்ட் இருக்கு பின்னாடி சவுண்டாருக்கு நீங்க பேசுறது கரெக்ட் ட்டா கேட்க மாட்டுங்குதுலே ஆ இப்ப கேக்குது
ஆ அதுனால்தா நா நாங்க நா எம் மொட்டைமாடியில நா அப்டி தா பண்ணி வெச்ச நா தக்காளி அந்த வங்காயம் நம்ளுக்காக தேவயானது எல் தேவன ஃபுட்ட நம்மளே பண்ணியிருக்கா அது மாரி நா பண்ணிவச் ச்சிருக்க மேல போட்டுட்ல
ம் உங்கதா இப்ப இப்ப வந்து கோன் சொல்லிட் அந்த மாதிரி வந்துச்சு மருதாணி மருதாணி அரச்சு கைல வெச்சு செவக் க்கிறது அந்த மாரியான ஒரு ஒரு நெகழ்வூ வந்து இப்ப இல்லாம போயிடுச்சு கடைல ஒரு பத்து ரூவா குத்து வாங்கணுமா கைல வச்சுக் து மாஸ் செவந்துறோ ஆனா அது உள்ள எவ்ளோ ரஸ் சாயனம் இருக்கு அந்த மாதிரியான அந்த இதுவே தெரிய மாட்டேந்து அப்பல்லா அந்த மருதாணிய கையில வெக்கிணோன்னா சுண்ணாம்பு புளி இதெல்லாம் போட்டு அரைச்சு கையில வச்சு அது எவ்வளவு செவக்குது அந்த மாரி ரியான ஒரு இதுலா இருந்துச்சு இப்ப இந்த மாரி அந்த மருதாணி எலையப் க்குறதே வந்து ஒரு அரிய பொருளாருக்கு. இப்ப நறைய பொருள் வந்து நறைய செடிகலாவட்டும் நறிய இப்ப சிட்டுக்குருவில்லாம் வந்து வீட்டு பக்கத்துல வந்து சுத்தறதே நம்ளால பாக் க்க முடில இல்லிங்ளா
அமா ஆமா
ஆமா இந்த சிட்டுக்குருவி வரணு சொல்லி டே நெர் நெ கதிரு நெல்லு இருக்குல அத எடுத்துட்டு வந்து வீட்டு முன்னாடி கட்ற அந்த பழக்கலா இருந்துச்சு இப்ப அந்த மாதிரிலா யாரு யாரு வீ லீவு இல்ல நெனைக்கிறே நீங்க அந்த மாதிரி எதாவது செஞ்சிரு இத்தா வீட்டு முன்னாடி இந்த கதிர் கட்றது அந்த மாதிரி
அது மாரி நானு ஒரு ஃபைவ் இயர்ஸ் பிஃபோர் நா பண்ணி வெச்சிருந்தே இந்த ச்சு குறிச்சுட்டு ப் ப்டியே நம்ப இருக்குற மாரி பண்ணி நா பண்ணி வச்சிருந்தே அதுக்குன்னு, கூடு மாட்டேன் தா ஒரு நாலு எடத்துல நா பண்ணி வெச்சிருந்தேன்
இப்ப நீங்க வந்து ஆ இப்ப நீங்க வந்து வீட்டு உணவு, வீட்டு உணவு பழக்கங்கள் தானே சாப் ப்புட்றீங்க வீட்ல தான சாப்புட்றீங்க
ஆமா, ஆமா ஃபுட்டு ஆமா, ஆமா, ஆமா ந செரி நா இப்ப வீடு வீட்டு உணவ வ நா ஜிம்மின் ட்ரைனர் நானு அது ஹெல்த்து ஃபுட்டு தான் நா சாப்பறவேன் காலையில ஆனா ப்ரோட்டீன் சாப்பாடு நாலு மொட்டு எடுத்துப்பேன் அதுக்கு ஏற்ற இந்த மாதிரிதான் சாப்பிடுவேன் இப்ப எங்க ஏம் வீட்லயும் நான் கண்ட்ரோல் பண்ணித்தா நா சாப்ட வப்பேன் ம்ச் ஏன்னா இப்போ நிறைய இப்போ ம்ச் வந்துருச்சு உம் நிறைய வந்துருக்கு சுகர் வருதுன்றாங்க பிபி வருதுங் எல்ல எங்க வீட்டுல எல்லாம் சிக்ஸ்டி ஏஜுக்கு மேல தான் அவங்களுக்கு இந்த மாதிரிதான் ஃபுட் கண்ட்ரோல் பண்ணிதான் நா கொடுக்குவேன் ம்ச் இந்த மார்னிங்கா இருந்தா இந்த ஃபுட்டு தான் எடுத்துக்கணும் களிதான் எடுத்துக்கணும் சுகர் அந்த சக்கரைக்கு பதிலா நாட்டு சக்கரை தான் போடணும் அது மாதிரி நானு கண்ட்ரோலா தான் பண்ணி வச்சுன்னுக்கிறேன் என் வீட்டுல
உம் கண்டிப்ப இந்த இந்த பழக்கத்த அப்டியே கண்டினியூ பன்னிகோங்க இது வந்து நம்ளுடைய ந நம்ளுடைய உடம்புக்கு மட்டு உடம்புக்கு நல்லது நம்பக்கு அடுத்த வர ஜென்ரேஷனு இப்போ நம்ம சொல்லி் கொடுக்குற விதமா இருக்குங்களே ஆஹ் கண்டிப்பா
இப்போ நம்ம எத ஒயிட் ரைஸு அத மாரி சாப்பட்டுன்னா ஒண்ணமே இல்லே நம்ம ஹாஸ்பிடல்ல தான் போ ஏறணு சாப்பாடு அந்த ஒயிட் ரைஸு லிமிட்டா தான் எடுத்துக்கணு அவ்ளோ எடுத்துக்கவே கூடாது இந்த புரோட்டீன் சாப்பாடு இந்த கல்லையி அந்த சப்பாத்தி அந்த வெஜிடேபிள்ஸ் எல்லா எடுத்துக்குனாலே ஒடம்பு நம்ப நல்லா வச்சுக்க முடியு நம்ப ஹாஸ்பிலுக்கு போவ தேவயே இல்ல
ஆமா கண்டிப்பா
கரெக்டா நம்பளே மெ மெயிண்டன் அதெல்லா பண்ணிருந்தாலே ஹாஸ் பிட்டலு மார்னிங் ஆனா ஒரு எக்ஸசை ஒரு டூ ஹவர்ஸ் அது பண்ணாலே போது ஈவினிங் ஒரு ஒன் ஹவர் அது மாரி பண்ணா போது ஹெல்த் ஹெல்த் இஸ்யூ போஸ் இப்போ ஹெல்த் இஸ்யூனா ரொம்போ தனி தனிமயா இருப்பாங்க அவங்க மத்தவங்கிட்ட பேசினா ஒரு அதுவு நல்லதுதா மத்தவங்களு நல்லது அவு அவுங்க ஒடம்பு க்கு நல்லது ஆமா
ஓகே உங்க கூட பேசனதுக் உங்க கூட பேசனதுக்கு மிக்க நகிழ்ச்சி நா இன்னொரு வாட்டி இன்னொரு கால்ல பேசுறே கண்டிப்பா